வணக்கம் வணக்கம் தோழி சொல்லுங்க
சொல்லுங்க தோழி என்ன பண் சாப்றீங்க சாப்ட்டீங்களா தோழி
இந்த இனிமே தா தோழி சாப்டணு நீங்க சாப்ட்டீங்களா
தோழி இனிமேல் தா சாப்டணு உங்ககிட்ட பேசலா அப்டின்ட்டு சமையல்ல உங்களுக்கு என்ன என்ன ரொம்ப புடிக்கும் தோழி
நம்ம சமையல பத்தி பேசலாமா உணவு சமையல்ல எனக்கு ரொம்ப புடிச் து பிரியாணி உங்களோடதுல நீங்க அது வந்து டெய்லி சாப்ட முடியாது எப்ப எப்பயாது சாப்டலாம் மத்தபடி சாம்பார் சாதம் ரொம்ப புடிக்கும்
சாம்பார் சாதமா ஏ நல்லா நீங்க ங்க நெறைய பேர் ஹோட்டல்ல செய்ற மாதிரி எல்லாம் செய்வாங்க எங்களுக்கு அந்த அளவுக்கு வரமாட்டேங்குது தோழி நீங்க நல்லா செய்வீங்களா சாம்பார் சாதம்
ஆ செய்வேன்
எனக்கு அது எப்டி எந்த முறையில செய்வீங்க தோழி அது எனக்கு சொல்றீங்க ங்களா
ஒண்ணும் இல்ல பருப்பு வேக வைக்கறப்போ கொஞ்சோன்டு ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெ ஆ எண்ணெ சும்மா ஒரு ரெண்டு சொட்டு கொஞ்சம் சீக்கிரம் வேகு நல்லா வேகுன்ட்டு அதுல மஞ்சத்தூள் ஆ மஞ்சத்தூள் போட்டு பெருங்காயம் கொஞ்ச போடுறது போட்டுக்கலாம் ஒ ஒருத்தங்க தக்காளி போடுவாங்க ஒருத்தங்க போட மாட்டாங்க நான் வந்து தக்காளிய அதுல போட்டு ஏன்னா எடுத்து தனிய அப்டி போட்டுருதுங்க அந்த பிள்ளைங்க அதனால அதுலயே போட்டு கடைஞ்சு விட்டு றது வேக வச்சு கடைஞ்சு வச்சுருவேன்னு வச்சுக்கோங்க
எவ்ளோ நேரம் விடணும் தோழி இந்தல
நான் ஒரு நாலு சவுண்ட் விடுவேன் குக்கர்லன்னா வேக வைக்கிறேனா நம்ம பருப்ப பொருத்து அப்புறமே ஓ இ சாம்பார் சாதமா சொல்றீங்களா நான் சாம்பாரே சொல்றேன் சாம்பார் சாதம்னா ஒண்ணும் இல்ல அரிசி பருப்ப நல்லா கழுவி தனியா வச்சுறணும் ஒரு கொஞ்ச நேரம் ஊற வச்சு கூட வச்ச இருங்க அப்படியே தனியா ஆஹ் ஒரு கு குக்கர்ல எண்ணெய ஊத்தி கடுகு வெந்த
கடுகு வெந்தயம்
சீரகம்
ஜீரகம் சரி
போட்டு அதுல வந்து கருவேப்பிள்ளைய போட்டு நல்லா இது பண்ணிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் வதங்குன கையோடையே தக்காளி பழம் இருந்தா அதை நல்லா வதக்கிக்கோங்க ஆஹ் தக்காளியு நல்லா வதங்குனதுக்கு அதுக் அப்புறோ எண்ணெ நம்ம காய வெச்சிருக்கோமோ அத அப்டியே போட்றனும் அந்த காயையு போட்டு நல்ல ல்ல வதக் க்கிட்டு சின்ன வெங்காயோ சேத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அது கெட கெடைக்கலன்னா பெரிய வெங்காயமே போட்டுக்கணும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறோ சாம்பார் தூள் இருக்கு பாத்தீங்களா அதாவது மிளகா தூள கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு சாம்பார் தூளு இப்ப இது அரை ஸ்பூன்னா அது ஒரு ஸ்பூன் அதாவது மிளகாய் தூள் அரை ஸ்பூன் போண்ணும் சாம்பத்துள் ஒரு ஸ்பூன் போட்டு
சேரி ஓகே
அதுல வந்து என்ன பண்ணு உப்ப போட்டு தண்ணிய ஊத்தி வெச்சிறணும் கொதிச்ச ஒட்னே இந்த அரிசி பருப்பு இப்ப ரெண்டயுமே போட்றனோ அதுலயே
ஆஹ் செரிங்க தோழி
போட்டு நல்லா உங்களுக்கு ஒரு அஞ்சு விசிலு நல்லா வேக விட்ருங்க வெந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட் டா ஆஹ நீங்க வந்து தாளிக்கிறதுக்கு என்னன்னா பஸ்ட்டே நம்ம தாளிச்சோனா இருந்தாலு லாஸ்ட்டா நெய்ய ஊத்தி நா வந்து லாஸ்ட்டா வந்து தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வேக வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருவே காய்கறி றி அப்போ அரிசி பருப்பு எல்லா போட்றோ பாத்தீங்களா அதுல கொஞ்சோண்டு நெய்யையு கொஞ்சோ சேத்திருவே சேத்தோனே ஏனா ஒன்னோட ஒன்னு ஒட்டாம அப்டி இதா இருக்கு நல்லா ஆஹ் அதுக்கப்பறோ தாளிக்கு போது என்ன பண்ணு ஆஹ் தா முந்திரி இருக்கு பத்தீங்களா உம் அத வந்து என்ன பண்ணு அ நெய்யில நெய்யு எண்ண ரெண்டயுமே ஊத்திக்கலா நெய்யில வறு த்து வேணுன்னா அப்ப கொஞ்சோ கடுகு ஜீரகோ வெந்தயோ இதெல்லா போட்டு பெருங்காயமு போட்டு முந்திரி போட்டு எல்லாத்தையு நல்லா இது பண்ணி அப்டியே அதுல தாள்ச்சி அதுல கொட்டிறனு கருவேப்புல எல்லாத்துலயு சாதமெல்லா வெந்திருக்குல காய் எல்லாமே அப்டியே கொட்டி கெலறனு நல்லா கொத்தமல்லி தழைய அதுல ஊத்திவுடனு மேலால உங்களுக்கு வேணும்னா லைட்டா வெல்லொ சின்ன துண்டா ஒன்ன அதில போட்ரனு போட்டு நல்லா கெளறி அப்டியே வெச்சுட்டீங்கனா எடுக்கு போது அல்வா மாரி அப்டியே வந்து ஊழுவு உம்
வாயில எச்ச ஊறுது தோழி
காம்பினேஷன் என்னனா ஒண்ணு உருளக்கெழங்கா இருக்கணு பிஸ்
உம் செரிங்க தோழி ஆ ஓகே தோழி உருளக்கெழங்கு பொறியல் செஞ் சா நல்லா இருக் கு இல்லையா அதுக்கு இப்போ நீங்க இந்த சாம்பார் செய்யவு சாதம் செய்யு போ து நம்ம அது காய்கெ றி எல்லா இது பண் றோ இல்லையா அதுல நாம முருங்கெ எல்லா போடுவோ இப்போ நம்ம சாவாதத்திலு இதுல சாதோ அரிசி எல்லா அப்டியே அதுல போடும் போ து அஞ்சு விசில் ஒட விடும்போது அந்த முருங்கா ரொம்ப அந்த இதா ஆயிரு
இல்ல இந்த மாரி செய்யுபோது அந்த மா ரி ஒடஞ்ச மாரி இழுது எனக்கு தெர்ல ஒடயல ஆஹ் கொஞ்சோ குட்டி குட்டியா போடணு பெருசா போட கூடாது இதுல சாம்பார் ச செய்யும்போது கொஞ்சம் சின்ன சைஸுல போடணோ ஓ அது உடையற மாதிரி எனக்கு தெரியலது உஹம் ஏன்னா நான் செஞ்சிருக்கேன் உடையல அப்படியேதான் இருந்துச்சு மெயினா வந்து கேரட் எப்போ சாம்பார் வது ஒரு துண்டுக்கு கேரட்டாவது போட்டோம்னா கொஞ்சோ நல்லா இருக்கோ தித்திப்பா இருக்கோ கொழம்பு கொஞ்சோ ருசி சியாவும் மனம் அவருக்கும் கல்யாணத் வைக்கிற சாம்பார் மாதிரி இருக்கும் அது
ம சாம்பார் சாதம் பண்ணோ இல் லையா இதே மாதிரி இதான நம்ம வீட்ல செய்ற சாம்பார்
அதேதான் அதே மெத்தட்ல தான் இதுல அரிசிய போடுவோம் அதுல அரிசிய போடாம
ஆஹ் சரி ஆஹ் இப்போ நம்ம சாம்பார் சாதம் செஞ்சோம் இல்லையா தழி அதுல நம்ம புளி போட மாட்டோமா
புளி போட்டா அது ஒரு மாரி கலர் மாறுது அத
ஆமா ஆ அப்போன்னா கூட நல்லாருக்
ஆ சேக்கல நம்மதா நெய் ஊ த்தறம்ல அந்த நெய்யிலயே அந்த ஃபிளேவர் கெடைச்சிருது நம்ளுக்
உம் சரிங்க சரிங்க தோழி நீங்க சொல்லும் போதே அப்படியே எனக்கு வாயில எப்படி எச்ச ஊறுது தோழி நீங்க அப்படியே சொல்வீங்கள அ ப்படியே அழுவா வந்து
ஆமா சாம்பார் சாதம் எல்லா செய்யும்போது அந்த கரண்டிலயும் ஓட்ட கூடாது நம்ம வைக்கிற அந்த தட்லயு ஒட்டக்க கூடாது அப்படியே அல்வா பதத்துக்கு இருந்தா தா அத எடுத்
இப்போ எத்தனைி எத்தனைி பேருக்கு
குவாண்டிட்டி இப்ப நீங்க ஒரு கிலோனா கிட்டத்தட்ட அது நம்ம சாம்பார் சாதங்கது ரொம்ப சாப்பிட முடியாது ஒரு ஒரு திட்டமா ஒரு ஆறு பேர் சாப்பலா
ஆ சரி சரி இப்போ நம்ம அரிசியு பருப்பு இது ஊரத்துக்கு வைக்கறோ இல்லியா அது நம்ம அரசியு பருப்பு எவ்ளோ அளவுக்கு வெக்கணு தோழி இப்ப டப்ப நாலு பேருக்கு
நாலு பேருக்குன்னா நா வந்து காப் ப்படி ஒலக்கு செய் வெ அதுவே போது காப்படி ஒலக்குல நம் ஒரு ஒலக்கு வெச்சம்னா அர கிலோ அரிசின்னு வெச்சுக்கோங்க ஆ கொறஞ்சுது ஒரு எர ஆ எர நூறு உளுந்து போடு ச்சி தெவரம்பருப்பு போட்டா
வெறு தொவரம்பருப்பு மட்டும் போதா போது போட்டா
போதும் போது இல்லல்ல வேற ஒண்ணு தேவ இல்ல வெறு தொவரம்பருப்பு மட் டு போட்டா போது
செரி செரி இப்போ எரநூறு கிராம் அளவுக்கு இப்போ நம்ம அரக்கிலோ அரிசி எடுக்கறனா எரநூறு
உம் ஆமா காய்கறி எப்டியுமே உங்களுக்கு ஒரு காய்க் கிலோ வந்துரு எல்லா சேந்து ஒரு கிலோ குவாண்டிட்டி வந்துரு
செரி இப்போ அதுல நம்ம முருங்கா அப்பறமா கேரட்டு அப்பறமா வேற என்ன காய்கறி சேத்துக்லா
கத்திரிக்கா வாழக்கா உருளக்கெழங்கு
வாழக்கா ஆஹ் செரி ஓகே உருளக்கெழங்கு உம் செரி செரிங்க தோழி வெண்டக்கா
லா கதம்ப காயா போட்டு வச்சாதா ருஸ் சி அதிகமா இருக்கு
உம் செரி செரி
ஒரு துண்டு ரெண்டு துண்டு
ஆஹ் செரிங்க தோழி ஆமா இப்போல்லா நெறயா மாங்கா வந்திருக் கே இப்ப போட்டா நீங்க சொன்னா மாதிரியா அதே மாரி நா செஞ்சு எப்
வெண்பொங்கல் நல்லா செய்வீங்களா நீங்க
எனத்
வெண் பொங்கல்
வெண் பொங்கலா அது கூட எனக்கு தெரியாது தோ ழி அதெல்லா எங்க எங்க வீட்
வெண் பொங்கல் வந்து
இருங்க நா இருங்க தோழி இது நம்ம இது பேசிருக்கோ இல் ல்லயா நம்ம மறுபடியு தொடர்ந் து வேற கால்ல பேசம் போது நீங்க வெண் பொங்க சொல்லுங்க நீங்க பண்ணுங்க தோழி காலு உங்களுக்கு இருக்குதா
ஆ இருக்கு
ஆஹ் சரிங்க தோழி நம்ம இந்த நீங்க சொன்ன மாதிரி இதே மாதிரி நா செஞ்சு பாக்குற அதேக மாதிரி உருள கெழங்கு இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சாம்பார் சாதத்துக்கு உருளக்கெழங்கு நம்ம செஞ்சு சாப்ட்டா நல்லா இருக் கு இல்லையா இப்ப இத நம் ம்ம நைட்ல கூட செஞ்சு
ஆமா இது ஒண்ணுமே செய்யாது இது
ஆ இப்போ பாப்பா இப்ப பா ப்பாக்கு சாம்பார் சாதம் குடுக்லாமா
ஆஹ் குடுக்கலாம் இந்த சாதத்துல வந்து நம்மதா மிளகாத்தூளு எல்லாமே கம்மியா தானே போட்றோம் அப்ப இது தாராளமா குடுக்கலாம்
ஆ சேரி சேரிங்க தோழி இப்ப உருள கிழங்கு வேற என்ன டிஷ்சு இப்ப சாம்பார் சாதத்துக்கு நம்ம சாப்பிடலாம் இப்ப கறி வகத்துல நம்ம சிக்கன் இந்த மாரில்லாம் சாப்
சாப்புட்லாம் சுக்கா வறுவலா இருக்கு பாத்தீங்களா சிக்ஸ்டி ஃபைவ் சுக்கா வரறுவல் இதெல்லாம் வந்து சாம்பார் சாதத் துக்கு ஏ ஒன்னா இருக்கும்
சுக்கா வறுவல்னா அது எப்டி பண்ணுவீங்க
மட்டன் சுக்கா வந்துனாலும் சு சி சிக்கன் இதுலனாலும் ஒண்ணு தா எல்லாமே வந்து கொஞ்சோண்டு அந்த மல்லி வரமெளகா சோம்பு ஜீரகம் மிளகு இதெல்லா வறுத்து அரைச்சு வச்ச
இப்போ நம்ம இப்போ நம்ம மட்டன்ல பண்றோம அதே மாரிதா
ஆ அதேதா அதேதா இதே பவுட்ரு தா இதே பவுட்ரு தா அப்டியே போட்டு இந்த தண்ணி எல்லா ஊத்தக்கூடாது கறில இருக்கறதிலயே அப்டியே ம் உட்றணும் நம்ம கண்டுக்காம நம்ம பாட்டுக்கு இங்கிட்டு வந்து டிவிய பாத்துட்டு உக்காந் ட்டு திருப்பி ஒரு பத்து நிமிசம் கழிச்சி போனா அது வேஸ் சுண்டி அப்டியே இருக்கும் அப்டியே பெரட்டி நெய்ய லைட் டா அதுல மேலால ஊ ஊத்தி அதயும் நல்லா பெரட்டி கொண்டாந்து இதுல வச்சு சாப் ட்டீங்கன்னா
சூப்பரா சொல்றீங்க தோழி நீங்க நல்லா சமைப்பீங்க போல இருக் க்கு நீங்க சொல்லும் போதே தெரியிது.
ஆமா ச தேங்கா சட்னியே பாக்கும்போது தேங்கா சட்னி தனியா சாப்பிடக் குத் கூடாது அதை ஒரு கவர்ச்சியா சாப்புடணு இதா சொல்றேன்னு நெனைக்காதீங்க அந்த வெள்ள தேங்கால வெள்ள தேங் தேங்கா அரைச்சதுல அந்த பச்ச கலர்ல வந்து ஆ கடுகு கருவேபிளைய அப்டியே தூவி வுட்டு அத மேலால தெரிஞ்சோம்னா அந் இந்த வெள்ள கலர்க்கு அந்த பச்ச கலர்க்கு காம்மினேஷன் அப்
அப்டியே ஆமா தோளி நீங்க சொல்லபோது ரொம் ரொம்ப நல்லா இருக்கு தோளி நம்ம மறுபடியும் பேசலா தோளி தொடந்து நம்பளுக்கு குடுத்த நிமி விட முடிந்தது நம்ம மறுபடியு தொடர்ந்து பேசலா நீங்க பண்றிங்க தோளி நன்றி